ஹலோ
ஹலோ ஆ கேக்குது
ஆ லோ எப்டி இருக்கிறீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குற சாப்ட இனிமதா நீங்க
காலைல சாப்பாடு
காலைல சாப்பாடு சாப்ட்டாச்சு இட்லி சாம்பார் சட்னி
ஆ சேரி ஆ நா முட்ட சாப்பாடு சாப்ட்ட
முட்டையா சரி லன்சு சாப்பில்லையா இன்மதானா
இனிமே தா லன்ச் காலைலே இப்பதா சாப்ட்ட
காலைல போதா இப்ப டைமிங்கு ஸ்டூடெண்டா
ஆமா ஸ்டூடெண்டு நீங்க
சரி நா மேரேஜ் ஆய்ருச்சு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கற
ஓகே
என்ன படிக்கிறீங்க
நா கால சயின்ஸ் காலேஜ் படிக்கிற
சயின்ஸா மேஜர் குரூப்பு
பி எஸ் சி
பி எஸ் சி யா சேரி சேரி இன்னக்கி லீவா
எஸ் எஸ் பி எஸ் சி எஸ் படிக் அ மேம் லீவுதா
லீவா சேர் சேர் அதா லேட்டா எந்திச்சிங்களோ
ஆமா
ம்
எக்ஸாமுக்கு லீவ் விட்ருக்காங்
அப்டியா சேரிங் இன்டர்னல் எக்ஸாமா
ஆமா
சேரிங் என்ன சமையல் இன்னக்கி
இன்னக்கி முட்ட சாப்பாடு
அ லன்ச்சுக்கு
சாம்பார் வச்சாங்க எனக் புடிக்கலனு முட்ட சாப்பாடு செஞ்சு சாப்புட்டே
சேர் சேரி அ அப்பா அம்மா எல்லாரு வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா ம் அ எல்லாரு நல்லாருக்காங்க
ஒய்க
ஒங்க கூட பெறந்தவங்க எத்தன பேரு தம்பியா தம்பி எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படி
அவெ லவன்த் படிக்கிறா
லவன்த்தா சேரி
அ ஒங்களுக்கு எத்தன பசங்க
எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க
அ
ரெண்டுமே ஆம்பள பசங்க பையங்க ஆமா
ஓகே
ஃபஸ்ட்டு பையே தேர்டு ஃபஸ்ட்டு பையே தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா செகேண்ட்டு பையே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ம் ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட் வந்து கட வச்சுருக்காங்க டீ கட டீ கட வச்சுருக்காங்க ஆ சொந்தமா வச்சுருக்கோ ம் நீங்க அப்பா என்ன வேல பாக்குறாங்க
அப்பா வெல்டர்
வெல்டரா சேரி சேரி
ம் அம்மா அவுஸ் ஒய்ஃப்
ஆ நீங்களு தம்பியு மட்டுமா
ஆமா நானு தம்பி அப்றோ அம்மா அ அல்லாருக்காங்க அப்பாவோட அம்மா அப்பா அல்லாருக்காங்க
எல்லாரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்
அ ஆமா ஒங்களுக்கெலா
நாங்க வந்து இங்க ஃபேமிலி ஜாய்ன் ஃபேமிலி மாமனார் மாமியார் அத்த மாமா கெடையாது
ம்
ஹஸ்பண்டோட அண்ண ஒய்ஃபு அண்ணே அப்பறோ அவுங்க பசங்க நாங்க எல்லாரு ஒன்னா இருக்கோ
ம் நீங்க எந்த ஊரு
ம் ஊரா ஊரு சொல்லக் கூடாதே நீங்க இப்ப நியூவா வந்துருக்கீங்களோ செர் சேரி
ம் ரெண்ட் நாள் தா ஆச்சு
ரெண்டு நாள் தா ஆச்
ம் ஒங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கு எதுல கேக்குறீங்க ஆனே அனிமல்ஸ்லனா டாக் புடிக்கு
உம்
ம் பேட்ஸ்லனா பேரட் புடிக்கு உங்களுக்கு
எனக்கு எல்லா அனிமலுமே புடிக்கு
உம் வீட்ல பெட்டனிமல் வளக்குறீங்களா
ஆஹ்ஹா இப்ப வளக்கல ஃப்ஸ்ட் வளத்துட்டு இருந்தே இப்ப எடோ இல்லாத் தன்னால வளக்கல
என்ன வளத்தீங்க ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட்டு கோழி வளத்தன்
சேர் சேர்
அப்புறோ லவ்பேட்ஸ் அப்புறோம் டாகு
ஆ
மாடு எல்லாம் வச்சிருந்தோம்
செரி
குடுத்துட்டோம்
ம் இப்ப எங்க வீட்டுல ஆ எங்க வீட்டுல நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு இப்பதிக்கி
ஓ இருக்கா
ஆமா கோழி இருக்கு
மழ வருதா அங்கல்லா
அங்க மழயில்ல அங்க மழையா உங்க வீட்டுல உங்க ஊர்ல
இல்ல
ஆ வெயிலு சரியான வெயிலடிக்குது
உம் என்னென்ன செடி எல்லா வச்சிருக்கீங்க
என்னது சிஸ்டர்
என்ன செடி ல்லாம் வச்சிருக்கீங்க வீட்ல
செடி வந்து நெல்லிக்கா மரோ இந்த மாதிரிதா வச்சிருக்கோ செடி ஏதாவ்து வச் ச்சோம்னா கோழி வந்து பரண்டி போட்டு இல்லாம ஆக்கிற்து அதனால அது வளக்குறதுல்ல
செடி ஒண்ணுதா வச்சிருக்கீங்களா
ஆமா
செடி வெக்கிறதெல்லாம் புடிக்குமா உங்களுக்கு
புடிக்கு புடிக்கும்
ஆ
புடிச்ச நம்ம வாசப்பட்டு வச்சோம்னா அந்த கோழி கிண்டி கிண்டி கிண்டி கிண்டி
ஆமா இங்கெல்லா கோழி எல்லாம் இல்ல யாரும் வளக்கானால செடி நல்லா
ஆ அதனால வச்சோன்னா அது உட பேயருதா அதனால இப்ப விருப்போ இல்ல ம் ஒங்க வீட்டுல செடியெல்லா வளக்குறீங்களா
ஆ வெச்சிருக்கேன் செடி வெக்கிறதுன்னா ரொம்ப புடிக்கும் செடி வெக் கிறது அனிமல்ஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப புடிக்கு
செர் செரி பி எஸ் சி எத்தனாது வர்ஷ்சம் படிக்கிறீங்க
நா ஃபஸ்ட் இயர் தான்
இப்பதா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ
ஆமா போன மாசோந்தா ஃபஸ்ட் இயர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்
சேர் சேரி
நீங்க என்ன படிச்சிற்கீங்க
நா பி எஸ் சி முடிச்சிருக்கே சுவாலஜி
ம் இப்ப பயாலஜி குரூப்பு நீங்க லெவன்த்ல ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்போ
அ இல்ல இது ப்யூர் சையின்ஸு த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜின் தனியா குடுப்பாங்கல்ல
ஓ அந்த மாரி இப்ப நா படிக்கம்போதுலா அதுல்லயே
இல்லன
ம் ஆம்
அது அது வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லதா அந்த
நா படிக்கும்போதெல்லா இருந்துந்தா படிச்சிருப்பே சிப்போம் நா எடுத்த குரூப்பு நல்ல குரூப் தான
ஆமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல குரூப்பு தான
ம் நீங்க உங்க ஃப்ரெண்ஸ்லா கான்டாக்ல இருக்கீங்ளா
ஆமா அது குரூப் ஓபன் பண்ணி காண்டாக்ட்லதா இருக்கோ
அ அவுங்க எல்லாத்துக்கு மேரேஜ் ஆயிர்ச்சி
ஆமா மேரேஜாயி எல்லாத்துக்குமே பசங்க இருக்காங்க
ம் ப்றோ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவுங்கல்லா
என்னங்க என்னங்க சிஸ்டர் ஆமா எல்லாமே ஒவ்வொரு குரூப்பா காண்டக்ட்ல இருக்கோ
அ உங்குளுக் காலேஜ்லா எப்டி போச்சு
அ நல்லா போணுச்சு
ஜாலியா இருந்ச்சா
ஆமா எங்க காலேஜ்லல்லா சேரீ இந்த ட்ரெடிஷ்னல்லா வரதெல்லா கம்பல்சரி அப்போ ஒன் வி வாரத்துக்கு ஒரு தடவ இப்போ உங்குளுக்கு எப்டி இருக்குது
எங்களுக்கு இதே மாரிதா ஃபெஸ்டிவல்ஸ்னா மட்டுந்தா இப்டி
அப்படியா
அ சும்மால்லா இல்ல பர்த்துடே இந்த மாரிந்தா போய்க்குவோ
சேரி எங்குளுக்கு வந்து வாரத்துல வ வீக்லி ஒன் டேஸ் வந்து ட்ரெடிஷ்னலா போறது வந்து கம்பல்சரியா போனு
ஓ
ம் அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே போனு
ம் மத்தியானோ என்ன சாப்பாடு
மதியோ சாம்பார்தா சாதோ சாம்பாரு வெண்டைக்கா கூட்டு மல்லித்தொவையல்
ம் நீங்க ஒர்க்லா போலயா
இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லதா இருக்கற
அ நைட்டுக்கு
நைட்டுக்கு தோச சாம்பார் அப்டிதா
ஒர்த்தங்கள்
ம் உங்குளுக்கு சாப்பாட்லா என்ன புடிக்கு
எனக்கு சாப்பாட்ல எல்லாமே பிடிக்கு ஆனா பிரியாணி ரொம்ப பிடிக்
சேரி சேரி பிரியாணிதா ரொம்போ புடிக்கு
ஆ வெஜ்ஜுல
வெஜ்ல சாம்பார்தா புடிக்கு
உம் எனக்கு ரசம் புடிக்கு என்ன கலர் புடிக்கு உங்களுக்கு
கலர் வந்து ஸ்கை ப்ளூ
ப்ளூ கலரா
ஆமா
உம் பிங்க் கலர்
பிங்க்கா
உம்
சேரி
உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்கு
ரோசா
ரோஸ்தா
இது ரெட் கலர் புடிக்கு
எனக்கு ரெட்
உ உம் தம்பி ஸ்கூல் போயிருக்கானா உம்
அவ லீவே போட மாட்டா
ஆ
அவ கம்ப்யூட்டர் சயின்ஸில்ல பயாலஜி எடுத்துருக்கா
சரி சரி நல்லா படிப்பானா தம்பி
ம் நல்லா படிப்பா
உம்
என்ன விட படிப்பா
உங்களவிட படிப்பானா நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க டுவெல்த்துல
நா நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு எடுத்தே
நானூத்தி அம்பத்தி அஞ்சா நா படிக்கும் போதெல்லா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மார்க்கு
ஓ அப்ப எவ்வுளோ எடுத்தீங்க நீங்க
நா எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தே
ம்
ம் இப்போ உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடா வைவ் ஹண்ட்ரடா
சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க
சிக்ஸ் ஹண்ட்ரடா
ஆமா உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்குமா ஆ அப்பல்லா பாஸ் ஆகுறதே எழுபது மார்க்கு
அப்படியா செரி
பாசாகானும்னா அப்பல்லா நீங்க எழுபது மார்க்கு தானே எடுத்திருப்பீங்க
எழுபது தா எங்களுக்கு அப்போ பாஸ்சு பாஸ் ஆகுறதே எழுவது தா
உம்
எழுபது எடுத்தாலா அதெல்லா எங்களுக்கு ஜஸ்ட் பாஸ்சு அது
ஆமா ஜஸ்
கொஞ்சு ஆமா ஆமா ஹண்ட்ரட்டுக்கு மேல வந்தாதா கொஞ்சு டோட்டலா எடுத்தாதா அதா எயிட் சிக்ஸ்டி த்ரீ உம்
எதுல நீங்க ஜாஸ்தி
ஜாஸ்தி வந்து பாட்னில ஜாஸ்தியா எடுத்தேன்
ம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்
சயின்ஸ் தான்
ரொம்ப சயின்ஸ் பிடிக்குமா
ஆமா சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்னி சுவாலஜி படிக்கன் அப்ப யென் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க
சயின்ஸ் தான் பயாலஜி தான் எடுக்கிறதா இருந்தன் எங்க வீட்டு வீட்ல தான் வேணான்டாங்க அதனால மாறிட்டே
செர் செரி
ஏன் எய்மே டாக்டர் தான்
டாக்டரா மார்க் நல்லா எடுத்திருப்பீங்கள அப்போ
அ எடுத்திருக்கேன் எங்க நான் பயாலஜி எடுக்கலல்ல அதனால ம் எங்க வீட்லதான் வேணான்ட்டாங்க அதெல்லாம் செட் ஆகாது அப்டின்னு சொன்னங்காட்டி செரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்
செரி செரி இப்ப என்ன ஜாபுக்கு போற மாரி இருக்குறீங்க
இப்ப இந்த காலேஜ் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு இந்த மாசோ ஒர்க்கு போலான்ட்டு இருக்கே
செரி செரி செ
ம்
செரி சிஸ்டர்
அப்போ உங்க இவங்களா எப் இவங்களா எப்ப வருவாங்க
யென் பசங்க ஃபோர் தேர்ட்டிக்கு மேல வருவாங்க
ஓ ஓ செரி
செரி வச்சிட்டு கூப்படவா
ஆ செரி
கூப்பறீங்களா நீங்க
நீங்க ஆ எப்ப கூப்பறீங்க
இப்ப கூப்புடுங்க
ஆ செரி நீங்க மெசேஜ் பண்ணுங்க நான் கூப்புறன் ஆ ம்